ஹலோ
ஹலோ ஆ நலா ஆ கேக்குது அ நல்லா இருக்
ம் ம் நல்லா இருக் நல்லா இர்க்கியா
ஆ நா நல்லா இருக்கேகா வீட்ல எல்லா நல்லா இருக்காங்ளா
ம் நல்லாருக்காங்க சாப்டியாடா
ம் சாப்டக்கா நீங்க சாப்டீங்ளா
ம் சாப்ட்டே என்ன பண்ற
ம் இப்போ சும்மாதா கா இருக்க நீங்க என்ன சாப்ட்டிங்க
நா தம் சாம்பார் சாதம் பொரியலு
ம் பாப்பா என்ன பண்றா
பாப்
நா ம் நா வந்து தயிர் சாதொ சாப்டங் க்கா
தயிர் சாதமா
ம்
ம் வீட்ல நல்லா இருக்காங்ளா
ஆ எல்லாருமே நல்லாருக்காங்கக்கா
சரியில்ல
ஓ அப்டியா என்னாச்சி
அவுளுக்கு ஃபீவராடுயிச்சு ஃபீவர் வந்து அப்றோ ஹாஸ்பிட்டலுக் கூட்டின் போனோ
ஓ ஓ
ஆ சிப் ஹாஸ்பெட்லுக்கு கூட்டின் போயிட்டு அதுக்கப்றோ மருந்து போட போ போட என்னாச்சுனா பேராசிட்மால் மருந்து போட போட ஹீட் அதிகமாயிச்சு
அச்சச்சோ ஆ அப்றோ என்னாச்சு
வீட்ட ஹீட் அதிகமானே வாய்யெல்லா புண்ணாயிடுச்சு கொழந்திக்கு லூஸ் மோஷன் ஆரம்பிச்சு ச்சு ஒடம்பு ஹீட்டாயி
ம்
அதனால அப்டே ஹாஸ்பெட்டல்க் போயிட்டு வந்து டைமிங்கே அப்டே இல்ல சுத்தமா பாப்பா கூட்டின்னு அவுளுக்கு ஆ ஒடம் முடில அவுளுக்கு
ம் ம் அதா அதா பிசியாவே இருக்கீங்க பால் காலு பண்ணவே இல்லயா ரொம்ப நாளாச்சு பேசி
அதுதா அதா அவுளுக்கு ரொம்போ ஒடம் முடியாம ஆள் ரொம்ப டல்லாய்ட்டா சாப்புர்றது இல்ல செரியா நைட்ல தூங்றதுல்ல அழுதுட்டேருக்கா
ம் கொழந்தைங்க ஒடம்பு செரி இல்லானாலே அப்டிதா கா டல் ஆயிடுவாங்க
ம் ஏன் தெர்ல ஒரு மாரி இருக்கா ஆ இப்போ ஒடம்பு கொஞ்சோ பரவால்ல ஒடம்பு தா ஃபீவர் நின்னுடுச்சி
ம்
ஃபீவர் நின்ட்டு இப்பதா கொஞ்சோ நல்லாருக்கா
ம் பாத்துக்கங்க கா நல்லா இங்க வேற கிளைமேட் வேற சேஞ்ச் ஆகுதா
ஆமா ஆமா சாப்பட்ற மாட்றா அவ என்னதா குடுத்தாலு இதுக்கே இங்க கிளைமேட் சேஞ்ச் நம்ம வீட்ல என்ன பண்றது தயிர் சாதம் குடுப்போ அவுளுக்கு
ம்
தயிர் சாதொ செவ்வாழ பழோ அந்த மாரி சாப்புர்றதுக்கு அவ எல்லாமே தயிர் சாதாதா ஒரு ரெண்டு வாய் வாங்குவா அதுக்கப்றோ துப்புவா
ம்
துப்பிட்டு இது பண்ருவா
ம் ஜங்க் ஃபுட்லா எதுவு குடுக்காதிங்க
ஜங்க் ஃபுட்லா எதுவு குடுக்குறல அவுளுக்கு எல்லாமே நம்ம நேச்சுரலான ஃபுட்டு தா கேழ் வரகு கஞ்சி ராகி மாவு அதா ராகி மாவு கஞ்சி இந்த த உளுந்து கஞ்சி அப்பறோ இட்லி குடுப்ப இடியாப்போ இந்த பாதாம் பிஸ்தா அந்த மாரி நட்ஸ்சு அந்த எல்லா குடுப்பே
ம் ஆமா அந்த மாரி குடுத்தாதா ஹெல்த்தியே
ம் அதுதா குடுப்போ அவளுக்கு ஜங்க் ஃபுட்லா குடுக்க மாட்டா கொழந்தில்லையா அவளுக்கு ஏ அந்த மாரி சாப்ட கூடாது
ஆமா சாப்ட கூடாதுதா கொழந்தைங்களு ஆனா இப்ப சொல்லுங்கா
அந்த குட்டி விஷயத்துலையு அவளுக்கு இப்ப எல்லா குடுக்க கூடாது இல்லையா
ம் ஆமா இப்ப ஆனா நெறைய பேர் வீட் ட்ல அதுவே குடுக்குறாங்க அதுனால தா சொன்னே
ஆமாம்மா அது ஒரு சில கொழந்தைங்களுக்கு சாப்ட்டு பழகிடு பழகிடுச்சுன்னா என்ன பண்ணுனா அந்த டேஸ்ட் டே பாக்குங்க அதுதா நல்லா இருக்கு அப்டின்ற மாரி ஃபிக்ஸ் ஆயிடு மைண்ட்ல அதுங்களுக்கு
ம் ம்
நீங்க என்ன பண்றீங்க வீட்ல
ம் ம் இப்போ நா சும்மாதாங்கா இருக்கே
ம்
காலேஜ் முடிச்சிச்சு இப்போ வீட்ல சும்மாதா இருக்கே
ம் பாப்பாக்கு மொட்டதா இல்ல நானு ஹஸ்பண்ட்டு பாப்பா மூணு பேர் இருக்கோன்டா
ஆ ஓகேக்கா
குட்டி பாப்பா அந்த குட்டி பாப்பா நாங்க மூணு பேர்தா
ம் எதோ சொல்ல வந்தீங்க
ஆ ஹா பாப்பாக்கு மொட்டதா அடிக்கணு கோயிலுக்கு போயிட்டு முடி எடுக்கணு பொறந்த முடி ஹே
ஆ ஆ
போயிட்டு தா எடுக்கணு அவளுக்கு ஒடம்பு சரியில்லாம ஆகுது அடிக்கடிக்க
ம் ம் ஆமா எல்லாம் பண்ணி பாருங்க கொஞ்ச சரியாகுதானு
அதா ஆள் வரட்டு இல்லனியாட்ருக்கா செரியா சாப்ட மாட்றா
ச அது அது அம்மா கோவில் கிட்டுன்னு பொயிட்டு மொட்ட போட்டோ
ம் அதா என்ன பண்றதுனு எல்லா யோசுச்சுன்ருக்க
மொட்ட போட்டு காது குத்துற ஃப்லானா இல்ல ஒன் மொட்ட மட்டு போட்டு வர
மொட்ட மட்டுந்தண்டா போடணு காதுலா இப்ப இல்ல பாப்பாக்கு
ஆ செரி ஓகே ஓகேதா
அது காதுலா அப்பறமா குத்தணு அவளுக்கு இப்ப குட்டியா இருக்கா தாங்க மாட்டா
ஆ ஆமா எங்க ரிலேஷியன்ல கூட இருக்காங்க எட் ம் எங்க ரிலேஷியஷன்ல கூட ஒருத்தொவங்க இருக்காங்க எட்டு மாசத்துலயே காது குத்திட்டாங்க அ ஹ அதுனால தா கேட்டே
ஓ ஹோ குத்துவாங்க குட்டி கொழந்தையா இருக்கும் போதே அழகா அதுங்களுக்கு கம்மல் போடுறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்ட்டு
ம் ம்
நா பாப்பாவுக்கு குத்துல கொஞ்ச வெயிட் பண்ணியே காது குத்திக்கலாம் அப்டின்ட்டு மொட்ட மட்டுந்தா குடுப்போ பொறந் ந்த முடி எடுக்கலையா அவளுக்கு ஒரு மாறி இருக்கூ அது
ம் ம்
அதுனால செரி அவளுக்கு அது மட்டு இது பண்ணிக்கலா அப்டின்ட்டு
ஆ சரி சரி கம்மு மொட்ட போடுங்க எப்போ ஆடி மாசம் போற மாரியா
என்னப்பா
ஆடி மாசந்தானக மொட்டலா அடிப்பாங்க
ஆ ஆடி மாசந்தாண்டா அடுத்த மாசந்தாண்டா அடிக்கணு அவுளுக்கு
ம் ஆமா ந எல்லாரு ஆடி மாசந்தா மேக்சிமம் மொட்டடிப்பாங்க அது கோவில் திருவிழாலா அப்பதா வரு
ஆமாமா அதா போய்ட்டு இவுளுக்கு மொட்டடிச்சு கொஞ்ச இது பண்ணுனாதா பாப்பா கொஞ்ச நல்லா இருப்பா அப்டின்ட்டுதா யோசிச்ட்ருக்க
ம்
அடிக்கணு கன்ஃபார்ம் ஆனா
ஆமா அது செஞ்சிருங்க அது ஒரு இதுதான
ஆ அவுளுக்கு ஒரு மாரி இருக்கு அது ம் சாங்கிய சம்பரதாயலா பாக்கறாங் இல்லையா
ஆமா அதெலா பெரியவங்க அதெல்லா பாப்பாங்க
ம்
அப்ற என்ன பண்றிங்க காலைலிருந்து
காலைல எந்ரிச்ட்டா எந்ருச்சி பாப்பாக்கு டிஃபன் குடுத்தே இட்லி இட்லி குடுத்துட்டு அதுக்கப்றமா பாப்பாக்கு கொஞ்ச நேர அவள விளையாட விட்டுட்டு நா என்ன பண்ணே ட்ரெஸ் எல்லா வாஷ் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்றமா வந்து பாப்பாவ குளிப்பாட்றதுக்கு சுடு தண்ணிய வச்சி சுடு தண்ணி வச்சி அப்ற அவள குளிப்பாட்டிட்டு அப்பற அவுளுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி ஊட்டி விட் ட்டு அவள தூங்க வச்சுட்ருப்ப
ம் இதுவே கரெக்டா இருக்குல டெய்லியு ரொட்
ம் ஆமா வீடு கூட்றது சமைக்றது பாத் தர தேக்கறது டைமே இருக்காது ரெஸ்ட்டே இருக்காது இங்கு
நைட் எல்லா கூட தூங்கறதுக்லா லேட் ஆகு அவுங்கள தூங்க வச்சுட்டு கொழந்தைய தூங்க வச்சுட்டு தூங்கணு ஆமா அ கொஞ்ச கஷ்டமாதா இருக்கு கொஞ்ச வளந்துட்டானா கரெட்டா இருக்கு ஸ்கூல்லா போய்ட்டானா
ஆமாமா அ என்ன பண்றது கொஞ்ச கஷ்டமாதா இருக்கு எப்ப இது பண்ணுவான் யோசிச்ட்டு இருக்க வளந்துட்டானா கொஞ்ச ஃப்ரீயா இருக்லா
ம் ஸ்கூல் போய்ட்டா கரெட்டா இருக்கு காலைல கெளப்பி ஆனா அதுவே கஷ்டதா காலைல எழுப்பி கெளப்பி ட்ரெஸ் பண்ணி
கொஞ்ச நம்முளுக்கு ஃப்ரீயாவுல்ல பாப்பா ஸ்கூல் போய்ச்சுனா
ஆ ஆமாங்க்கா
அவ ஸ்கூல் போய்ட்டானா எனக்கு கொஞ்ச ஃப்ரீயா இருக்கு பாப்பா ஸ்கூல் போய்ட்டானா அடுத்த வேலைய பாப்ப கொஞ் ரெஸ்ட் எடுக்க முடியு இப்ப இவனா இவுளுக்கு சமச்சு குடுக்கணு
ம் ஆமா ஆமாங்க்கா
அதனால இதுவாகு இப்டியே போயிட்ருக்கு அவளுக்கு ரெடி பண்றதுக்கே
ம் அ நெய்ன பேபி ஃபோட்டோஷூட்லா பண்ணுவாங்க அதெல்லா பண்ணிருக்கிங்ளா
ஆஹ ஆ அது பண்ணலப்ப பாப்பாக்கு பர்த்டேக் அப்ப மட்டு ஃபோட்டோ எடுத்தோ
ம்
ஃபோட்டோ ஷூட் வச்செடுத்தோ ஃபோட்டோவ பர்த்டேக்கு மட்டுக்கு எடுத்தோ
அ ம் சரிங்க்கா ஆ இப்பல்லா அந்த சேட்ட பண்றது எல்லா ஃபோட்டோ வீடியோஸ் எடுத்து வைங்க அதுல்லா அப்புற நம்ம ஃபியூச்சர்ல பாக்குறதுக்கு அழகா இருக்கூ
ஆ அதெல்லா எடுத்திருக்கே டூ மந்த்ஸ்ல த்ரீ மந்த்ஸ்ல என்ன பண்ணுவாங்க கொழந்த தவழ்ற மோது என்ன பண்ணுவாங்க
ஆ அந்த ஃபஸ்ட் நடப்பாங்கல்ல அத அந்த வீடியோஸ்ல்லா
ஆ விளையாடும் போது அது நாப்ப நா அதெல்லா எடுத்து வச்சிருக்க ஃபோன்ல ஆல்ரெடி
ஹ
அது அதா அதவே போயிட்ருக்கு ம்
ம் எனக்கூ அது மாரிதா காலையில எந்ச்சி அப்றோ அம்மாக்கு எதா ஹெல்ப் பண்ணுவே அப்புறோ எதோ கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் அது கிளாஸ் கவனிச்சுட்டு ஆ அந்த கிளாஸ் கவனிச்சுட்டு ட்டு அதுவே மதிய ஆயிடு ஃபுல்லா ஆன்லைன் கிளாஸு அப்டியே பண்ணிட்டு அப்பறோ வேறனா எங்க அம்மா ஹெல்ப் பண்ண சொல்லுவாங்க அத எல்லாம் பண்ணிட்டா மதியம் வந்துரு அதுக்குள்ள பே சாப்ட்டு எப்பயாச்சு தூங்குவே
ம்
தூங்கிட்டு அப்றோ கொஞ்சநேர ரீலு இந்த மாரி பாத்துட்டு
நா நைட்டு கால் பண்ணலாம்னுந்த சரி தூங்கிட்டு இருப்பியோ உன்னே எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணும்
ஆ நீங்க மெசேஜ் பண்ணிருக்லா ஆ
கூப்புல்ல ஆனா ரெ டூ டேஸா வேற கூட்டிட்டே இருந்தனா நானும் கூ இப்ப நீயு ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணியா
அதனால செரின் சொல்ட்டு கூப்புல செரி எதுக்கு தூங்குவாங்க உங்கள இது பண்ண கூடாது அப்டின்ட்டு
ஆ சரி சரி ஓகேக்கா ஓகேக்கா பாய் ஆம் பாய்க்கா பாய்க்கா